ஹலோ நான் பேசுறது கேக்குதாங்க என்னங்க சாப்பிட்டாச்சா என்ன எல்லாம் வேல முடிச்சுட்டீங்களா
ஆஹ் முடிச்சச்சுங்க சாப்பிட்டோம்
ஓகே ஆமாங்க இனிமேதாங்க சாப்பிடணும்
நீங்க ரொம்ப லேட்டா சாப்பிடுவீங்க கொஞ்சம் சீக்கிரமா சாப்பிட பழகி ஏன்
அப்டிதாங்க அப்டிதாங்க என் ஃரெண்ட்ஸுங்க நிறைய பேர் சொல்லிட்டே இருக்கங்க எப்படி சாப்பிடாம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பிரண்ட்ஸ்னொன்னு தான் ஞாபக வருதுங்க நம்ம நண்பர்கள பத்தி இன்னைக்கு பேசலாமா
ஓகே பேசலாமே உங்க நண்பர்கள பத்தி ஏதாவது சொல்லுங்க
ஆஹ் என் நண்பருர்கள் அதான் இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்து குடுத்துட்டீங்களே சாப்பாடு அப்படின்ட்டு எனக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு தோழி ஒருத்தி இருக்கா இங்க கல்லூரி தோழி அவ பாத்தீங்கன்னா எப்போதுமே வந்து போன் போட்ட உடனே என்ன கேடக்குற கேள்வி அததான் கேட்பா சாப்பிட்டியா அப்படியான்னு கேட்பா இல்லடினுதும் முதல்ல போய் கொட்டிக்கோ கொட்டிக்கிட்டு அப்புறமா வந்து எங்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி திட்டுவா அப்ப நண்பர்கள்னாலே ஒரு சிறப்பு தாங்க நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ரத்த பந்தமும் இல்லாம நம்மளுக்கு வர ஒரு உறவுனா அது வந்து நண்பர்கள் அப்படின்னு நா சொல்வேன் இப்ப நம்ம சொந்த பந்தங்களை எப்டி மதிக்கிறமோ அதே மாதிரியே நம்ம நண்பர்களையும் மதிக்கிறது வந்து எனக்கு ஒரு மிகவும் ஒரு பிடித்த ஒரு விஷயம் நான் சொல்வேன் அதே மாதிரி நான் மதிச்சுட்டும் இருக்கேன் இப்ப நம்ம ஷேர் பண்ண முடியாத சில விஷயங்களை கூட நம்ம யாருகிட்டுமே பேச முடியாது நம்ம கணவர்ட்ட கூட சொல்ல முடியாத விஷய விசயத்தக்கூட நம்மளோட தோழி கிட்ட நம்ம பகிர்ந்துக்கலாம் அது வந்து நம்ம அவங்ககிட்ட இருந்து அதுக்கான பதிலும் நம்மளுக்கு வரும் நீ செய்யிரது தப்பு இதுல இருந்து இந்த விஷயத்த மாத்திக்கோப்ப நிறைய விஷயங்கள் சொல்லலாம் நண்பர்கள்னு டாப்பிக் கொடுத்திங்கன்னா நான் நிறைய பேசுவேன் நீங்க கொஞ்சம் சொல்லுங்கப்பா உங்க நண்பர்கள பத்தி நான் அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன்
ஆமா நீங்க சொல்ற மாதிரிதான் நண்பர்கள்ன்றது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம வேற ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்க இல்லலைங்களா இப்ப ஸ்கூல் படிக்கும் போது ஒரு ஆஹ கொஞ்ச பெரிய பிரெண்ட்ஸா இருப்பாங்க அடுத்த காலேஜ் படிக்கிற கட்டத்துல ஒரு வேலைக்கு போகும் போது ஒருத்தங்க இருப்பாங்க அதுக்கறம் ஆப்டர் மேரேஜ் நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க அந்த மாதிரி தனித்தனியா இருப்பாங்க இல்லையா எனக்கு வந்து அப்படித்தான் இருக்காங்க ஒவ்வொரு டைம் ஒருத்தங்க பெஸ்ட் பிரண்ட் அ இருந்துட்டு இருக்காங்க பட் யாரு எப்ப பார்த்தாலும் நானும் ரொம்ப நல்ல பேசுவாங்க எங்க பார்த்தாலும் சாப்பிட்டியா எப்படி இருக்க நல்லா இருக்கியா அவங்க எல்லாருமே என்னை பார்த்ததும் ஓகே நீ நல்லா இருக்கணும் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிங்க நீங்கல்லாம் நல்லா இருக்கிறத பார்க்கும் போது சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எத்தனை பேரு இதெல்லாம் சொல்லுவாங்கன்னு எனக்கு எனக்கு தெரியல நிறைய பேரு மொஸ்டலி வந்துட்டு இவளா இப்ப இருக்குற காலக்கட்டத்துல பார்த்து வச்சுக்கோங்களேன் நீங்க நல்லா இருந்தாலே நான் தூங்கமாட்டேன் அப்டின்ற மாதிரியானா ஆளுங்களாம் நிறைய பேரு இருக்குறப்ப இல்ல என் பிரண்ட் இப்போ கூட பார்த்த கூட என்னா சொல்லுவாங்கன்னா ஓகே நீங்க எவ்ளோ நம்ம கஷ்டம் பட்டோம் இப்போ நம்ம ஓகே நம்ம எல்லாம் நல்லா இருக்கோம்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நீ நல்லா இருக்க நீ வெளியில இருக்க உன்ன நல்லா பாத்துக்கிறாங்கன்னு நினைக்கிற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றதுெல்லாம் நம்ம குடும்ப உறவுகளை தாண்டி ஒருத்தவங்க அதை நம்ம சொல்லும் போது கேக்குறதுக்கே நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் குடும்ப உறவுகள் ஆ இருக்கிறவங்க சொல்லலாம் என் அக்கா சொல்லலாம் என் தங்கச்சி அவங்களாம் என் மேல அக்கறையா இருக்காங்கன்னுல்லலாம் யாருன்னே இல்லாத ஒருத்தவங்க நான் நல்லா இருக்கதை நினைச்சு சந்தோஷப்படுறாங்க பாத்தியா அதுதான் நண்பர்களா இருக்க முடியும்னு நான் நினைக்றேன்
உண்மை உண்மை நீங்க சொல்றது கரெக்ட்டுங்க அதே மாதிரிதாங்க என்னோட தோழின்னு பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி பள்ளி பருவம் எல்லாத்தலயுமே ஒரு ஒரு நண்பர்கள் நம்ம கிடைப்பாங்க எனக்கும் பள்ளி பருவத்துல நிறைய நண்பர்கள் கிடைச்சாங்க ஆனா அவங்ககிட்ட அவ்வளோவா நம்ம வந்து எந்த விஷயத்தையும் பகிர்ந்துகிட்டதே கிடையாது என்னோட சொந்த விஷயங்கள்ல வந்து எதுவுமே நான் வந்து சொல்லமாட்டேன் அவ்வளவா ஆனா இவ இவ இருக்கா பாருங்க என்னோட கல்லூரி தோழி அவ வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து அவ்வளோ க்ளோஸ் ரெண்டு பேரும் என்னோட எல்லா விஷயங்களும் நான் அவகிட்ட சொல்லிடுவேன் என் கிட்ட ரகசியம்ன்றது எதுவுமே கிடையாது அவளை பொறுத்த வரைக்கும் எனக்கு கணவரு கூட தெரியாம இருக்கலாம் என் அம்மாக்கு கூட தெரியாம இருக்கலாம் என் அண்ணனுக்கு கூட தெரியாம இருக்கலாம் ஆனா அத தாண்டியும் எல்லா விஷயங்களும் வந்து நான் அதிகமா வந்து நான் என்னோட தோழ கிட்ட சொல்வேன் இப்ப நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம்னா இப்ப அவங்க வந்து நம்ம தப்ப செஞ்சா அத என்கரேஜ் பண்ணாம அது தப்பு நீ செய்யறது தப்பு இத செய்யாத உன் மேலதான் மிஸ்டேக் அவர் மேல மிஸ்டேக் இல்ல நீ போய் அவர்ட பேசுனும் இல்ல அவர் பண்றது தப்புனா நீ கோவப்படாத கொஞ்சம் பொறுத்துபோ கரெக்ட் அ வந்துருவாங்க அப்டி எல்லா விஷயங்களையும் வந்து சொன்னா தான் அவங்க வந்து பிரண்ட்ஸ் தோழி சொல்வோம் அந்த வகையில்ல வந்து என்னோட தோழி வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆனா தோழிங்க எல்லா விசியத்தையும் தெளிவா யோசிச்சு அவளுக்கான பிரச்சனைய வந்து தீர்த்துக்கிறாளோ இல்லையோ என்னோட பிரச்சனைய அவ தீர்த்து வைப்பா இந்த இந்த மாதிரி பண்ணு இந்த இதுலருந்து அவாய்ட் பண்னு அப்படின்ற எல்லா விஷயங்களும் சொல்வா அவளை பத்தி நிறைய விஷயங்கள் நான் சொல்லிக்கிட்டே இருக்க க்கலாம் எங்களுக்குள்ள வந்து ஒரு ஒரு அதிசயம் கூட நடந்தது அத கூட நா சொல்லா ஆனா ஒங்களுக்கு கொஞ்சோ வாய்ப்பு கொடுக்கணுன்றால நீங்க கொஞ்ச நேரோ உங்க தோழிகள பத்தி பேசுங்க நா அந்த விஷயத்த உங்க கூட நா வந்து பகிர்ந்து கொள்ளுறே
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்ற மாரிதா ஆனா நீங்க சொல்ற மாரி நா யாரோடயு எந்த விஷயத்தையு ஷேர் பண்ணவே மாட்டே எனக்கு என் நெறய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இருந்தாலு கூட யா கிட்டயாவது எதயாவது சொல்லணும்னா எனக்கு அது அவ்வளோவா கம்ஃபட்டபுளா இருக்குற மாதிரி இல்ல ஆகாதே கெடயாது இது வரைக்கு நா யாரோடயு பெருசாக எதயு ஷேர் பண்ணவே மாட்டே ஏன்னா எனக்கு ரகசியன்னு எதுவுமே கெடயாது அதனால கூட இருக்கலா நா எதுவு எனக்கு இது பர்சனல் இது என்னோட சீக்கரெட் அப்டின்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே கெடயவே கெடயாது தப்புனா தப்புன்னு சொல்லிடுவே கரெக்ட் கரெக்ட்டுனு சொல்லுவே எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல பிடிக்குன்னா ஓகே பிடிக்கு பிடிக்காதுக்கு எனக்கு ரீசன் கேட்டாலு நா சொல்ல மாட்டே புடிக்குறதுக்கு ரீசன் கேட்டாலு சொல்ல மாட்டே நா இருந்த வரைக்கு ஸ்கூல்ல எடிட்டிங் படிக்கு போது வேல பாக்கும்போது எல்லாப் அப்டிதா இருந்துருக்கே அதனால மோஸ்ட்லி என்னன்னா எனக்கு புடிக்காத விஷயத்த பத்தி எ கிட்ட அவுங்களே பேசவே மாட்டாங்க அப்டித்தா இருந்துச்சு
பரவாயில்ல நீங்க அந்த மாரி விஷயங்கள் நா வந்து என கிட்ட இருக்குங்க நா என்னுடைய கணவரு சம்பந்தமான நெறய விஷயங்கள் நா அவகிட்ட ஷேர் பண்ணிருக்கே அத வந்து அண்ணா கிட்ட சொன்னா அவுங்க கோவப்படுவாங்க அம்மா கிட்ட சொன்னா வருத்தப்படுவாங்க இப்டி நெறய விஷயங்கள் இருக்கு நா அதனால அத ஷேர் பண்ணுவேன்னா ஒரு அதிசய ஒன்னு நடந்துச்சுன்னு சொல்றேனே அத உங்ககிட்ட சேர் பண்ணிக்குறே என்ன நடந்துச்சுனா அவளு நானு ரொம்ப குளோஸு அப்டி இருக்கும் போது அவ வந்து அவ வேற ஊரு வேற ஊர்ல இருந்தா நா வேற ஊர்ல இருந்தோ ஒரு நாள் என்ன பண்ணா அவ வந்து நா இருக்ற எடத்துக்கு வந்துருக்கா போல வந்துட்டு எனக்கு கால் கால் பண்ணா கால்பண்ணிட்டு ஏ நா இந்த மாதிரி உங்க ஏரியாவவுல தாண்டி இருக்கேன் நீ எங்க இருக்கேனு சொல்லு நா உன்ன வந்து பாக்குறே அப்டின்னு சொன்னா அப்யாடி நா வந்து என்னோடைய அந்த ஊர பத்தி சொன்னே ஓ அங்கதா என்னோட ரிலேஷனு இருக்காங்க நா அங்கதா வந்திருக்கே நீ வந்து உன்னோட அட்ரஸ் சொல்லு ஒன்னுடைய டோர் நம்பர் சொல்லு நா வரே அப்டின்னு சொன்னா சரி ஓகே நா டோர் நம்பரு சொன்னே மொதல தெருவ சொன்னே இந்த தெருவு அப்டின்னு சொன்னே ஒடனே அவ சொன்னா ஏ அதே தெருவுல தாண்டி என்னோட ரிலேஷன் இருக்காங்க அப்டின்னு சொன்னா சரி அப்டியாடி அப்ப சரி டோர் நம்பர் சொல்றே நானு நீ வந்துரு அப்டின்னு சொன்ன டோர் நம்பர் சொன்னா அவுங்க ரிலேஷன் வந்து எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருந்தாங்க அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயோ அவளு நா கேட்ட தொரந்துட்டு வெளியில வரே அவளு வராவந்து பார்த்தா எங்க ரெண்டு பேருக்குள்ள அவ் அவ்ளோ சாக்கு அவ்ளோ சந் எனக்கு அந்த ஒரு விஷயத்த வந்து நா என்னோட மத்த ஃப்ரெண்டுங்க எல்லாருகிட்டயு சொன்னா யாருமே நம்பல நீ பொய் சொல்ற அப்டி எல்லா எப்டி வாய்ப்பு இருக்கு அதென்ன சரி ஒரே ஊர்ல இருந்தா பரவால்ல ஒரே தெருவுல அதுவு ஆப்போசிட்டா நீங்க எப்டி இருந்தீங்க அவுங்க அவுங்க ரிலேஷன் இருந்தாங்க நீ பொய் சொல்ற நெறய பேர் சொன்னாங்க அதுக்கப்றோதா நாங்க ரெண்டு பேரு போட்டோ எடுத்து அவுங்க எ ஃரெண்ட்ஸுகளுக்கு அனுப்பச்சு பாருங்க நாங்க ரெண்டு பேரு ஒரே இடத்துல தா இருக்கோ அவுங்க வீடு இங்கதா இருக்கு அப்டின்னு சொன்னோ எனக்கு அந்த ஒரு விஷயம் எங்களுக்கு ஆச்சரியம் நாங்க உண்மையா நல்ல ஒரு சிறந்த தோழியா இருந்தனால ஆனா எங்க ரெண்டு பேரு வந்து அவ்ளோ பக்கத்து பக்கத்துல எங்கள மறுபடியு சந்திக்க வச்சாங்க அது வந்து எனக்கு ரொம்ப வியப்பாவு இருந்தது சந்தோஷமாவு இருந்தது அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவ இருக்கா
சூப்பர் சூப்பர் நீங்க சொன்ன மாதிரிதா நாங்க வந்து இப்ப ஒரு ஒரு எடத்ல நா வேல பாத்துட்டு இருந்தே ஒரு ஊர்ல ரொம்ப தூரமான இடந்தா அங்க அங்க இருந்து வெகு தொலைவுல இருந்த இப்ப ஒரு பொண்ணு அங்க வேல பாத்துட்டு இருந்தா நாங்க அங்க இருந்த வரைக்கு ரெண்டு பேரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு இருந்தோ நல்ல கு்ளோஸா இருப்போ அவ நா யாருக்கிட்டயாவது பேசினா கூட ரொம்ப பொசசிவ் ஆகி அழல ஆரம்பிப்பாங்க அந்த அளவுக்கெல்லா இருந்தது அந்த பொண்ணு ஒரு நாள் அப்டிதா திடீர்னு நீங்க சொன்ன மாரிதா கால் பண்ணிட்டு நானு நீ இருக்குற ஊர்ல தா இருக்கே நீ எங்க இருக்க அப்பனடின்னு சொன்னா என்னால அத நம் நம்பவே முடியல மேப்ல பாத்தா கூட உங்க ஊர் கீழ இருக்கு நா மேல இருக்கே நீங்க தமிழ்நாடு மேப்லயே கீழ இருக்குற ஊர்ல இருக்க அவ நா மேல இருக்குற ஊர்ல இருக்கே நீ எப்டி இங்க வருவ என்னால நம்பவே முடியல பொய் சொல்ற அப்டின்னு சொல்லி சொன்னப்ப இல்ல நா இங்கதா இருக்கே நீ அட்ரஸ் சொல்லு ந வரே அப்டின்னு சொல்லிட்டு அப்போ கூட என்னன்னா அவ ஃபஸ்ட் டைமா ஒரு தெரியாத ஒரு பெரிய நகரத்துக்குள்ள வரா வரும்போது கூட அந்த பொண்ணுதா என்ன தேடி நா சொன்ன அட்ரஸ் வச்சு நா கால் பண்ணத வச்சு என்ன தேடி எ வீட்டு வரைக்கு வந்து பாத்துட்டு அதெல்லா என்னால நம்பவே முடியல நா நெனச்சது நெனச்சே பாக்ல கண்டிப்பா அந்த பொண்ண எல்லா நம்ம பாக்கவே முடியாது ஏன்னா அவ எங்கேயோ இருக்கா நம்ம எங்கே இருக்கோ நம்ம லைப்ல பாக்கவே முடியாதுன்னு நெனச்சே அந்த பொண்ணுமே என்ன தேடி வந்து பாத்துட்டு போனா அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு
ஆ எனக்கு நீங்க இந்த மாதிரி சொல்றது இன்னொன்னு எனக்கு தோணுது என்னுடைய இப்ப சமீபமா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி என்னோட ஃரெண்டு ஒருத்த வந்தான் அவ எ காலேஜ் ஃப்ரெண்டு தா இப்ப நா சொன்னேனே என்னோட தோழி அப்டின்னா நாங்க ஒரு அஞ்சு பேரு குரூபு நாங்க எல்லாருமே நல்ல குளோஸு இவல்லாம் பாத்தீங்கனா ரொம்ப நீங்க சொல்ற மாரி தா ரொம்ப தூரத்ல இருக்கா அவல்லா லைஃப்ல பாக்கவே முடியாது இதுக்கு அப்றோ அவ்ளதா காலேஜ் முடிஞ்சுச்சா அவங்கவுங்க அவுங்க எடத்துல இருப்பாங்க அப்டின்னு தா நெனச்சுட்டு இருந்தோ ஆனா அந்த அவுங்க வந்து இங்க அவுங்க ரிலேஷன் வீட்டுக்கு வந்த போது அந்த பையன் என்ன பண்ணா என்னோட அட்ரஸ் கேட்டு என் வீட்டுக்கு வந்து என்ன பாத்தட்டு ரொம்ப நேரோ பேசிட்டு போனா எனக்கு அந்த விஷயமும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா அவுங்க அவ்ளோ மெனக்கட்டு இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அவ்ளோ பெரிய ஏரியாவுல கண்டுபிடிச்சு வந்து பாக்குறாங்கனா அப்ப நம்ம மேல அவ்ளோ அன்பு இருக்கு அவூங்களுக்கு நம்ம அவளோ ஃபிரண்ட இருக்கு நம்ளுகிட்ட அதனாலதா அவுங்க வந்து அத தேடி கண்டுபிடிச்சு அவுங்க வராங்க அந்த மாரி விஷயமு எனக்கு நடந்திருக்கு என்னோட பிரண்டு இப்பதா சமீபமா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அவ கண்டுபிடிச்சூ ஆட்டோ வச்சு இங்க வந்து என்ன பாத்து பேசிட்டு சாப்டுட்டு அத அவ கையில நா சாப்டுன்னு இருக்கு சுமதி அப்டின்னு சொல்லிட்டு சாப்டுட்டு போன அவே எனக்கு அதுவு சந்தோஷமா இருந்துச்சு
ஆமா ஆமா நீங்க சொல்றதுக்குள்ள ஓ என்ன என்ன பொறுத்த வரைக்கு என்னன்னா இப்ப என்ன போயிட்டு நீங்க போய் அந்த பொண்ணு பாக்க முடியுமா அவ உனக்காக எவ்வளவு தூரோ வந்தால்ல நீ அவளுக்காக போக முடியுமா அப்டின்னு சொல்லி கேட்டீங்கனா அந்த பொண்ணோட ஊருக்கு பக்கத் ஊர் வரைக்கு கூட நா போயிருக்கே பட் என்னால அவ வீட்டுக்கோ அவள போய் பாக்கவும் முடியல ஏன்னா அவ அவ ஊருக்கு அங்கயிருந்து ஒரு பத்து நிமிஷோ அதிகபட்சம் போனோனா அர மணி நேரோ ஆகு அவ்ளோ கிட்டக்க போய் கூட என்னால போய் அங்க பாக்க முடியல அந்த பொண்ணு ஆனா ஒரு கல்யாணத்துக்காக வந்தாங்க கல்யாணத்துக்காக வந்துட்டு கல்யாண ரிசப்ஷன் நடந்துட்ருக்கும் போது கெளம்பி என்ன பாக்குறதுக்காக வந்தா அது வந்து நா பண்ணுவனான்னு கேட்டா நா பண்ண முடியல என்னால பண்ணவும் முடியல நா பண்ணவு இல்ல இனிமே பண்ணுவனான்னு கேட்டாலு கண்டிப்பா முடியாது ஆனா அவ எனக்காக வந்தத பாக்கும்போது அ ஆக்சுவலா ரொம்ப கிரேடுன்னு சொல்லுவே அவுங்க ஹஸ்பண்டோட கூட்டிட்டு வேற வந்திருந்தாங்க கூட்டிட்டு வந்து இங்க காமிச்சி கூட்டிட்டு போனாங்க
சூப்பர் சூப்பருங்க சூப்பர் நம்ம நெறய விஷயங்கள நம்ம நண்பர்கள் பத்தி பேசுனோ நண்பர்கள் பத்தி பேசுனா நம்மளுக்கு டைமே போதாது போயிட்டே தா இருக்கு ஆனா நம்மளுக்கு டைம் இல்ல சரி ஓகே உங்ககிட்ட நா பேசுனது ரொம்ப சந்தோஷோ இன்னு நம்ம நெறய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலா
நன்றி நன்றி
நன்றி